என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நீங்க பேசுறது கிளியர்ரா இல்ல
இப்ப கிளியரா இருகுங்களா
அவ்ளுக்கு கேட்க மாட்டுகிது
இப்போ
ம் சவுண்டே கேட்க மாட்டேகிது
பரவாலங்க கொஞ்சோ அட்ஜெஸ் பண்ணிகோங்க
இப்ப ஏதோ கேக்குது சொல்லுங்க எதுக் கூப்ருக்கீங்க இந்த நேர்த்துல
சும்மாங்க உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிதா
என்ன பேசணோ எங்க வீட்டுல ஏ சி ஓடுதா குள்ள சுத்து
குளுர்துன்னா பெட்சீட் போட்டுகோங்க
போத்திருக்கே
இப்ப எனக்கு முடி கொட்டுது மொ சொட்ட எல்லா வருது இப்ப நா என்ன பண்றது
சொட்டைக்கு வந்து செம்பருத்தி இ-இலை செம்பருத்தியு அது கூட வே எதோ ஒரு இது இருக்கு அத போட்டு ஹேர் பேக் போட்டா முடி வளரும்
அப்டியா அது மட்டோ போட்டா போதுமா வேற ஏதோ நா அட்
அனா ஸ் ஸ் செம்பருத்தி ஹேர் பக் போட்டா வளரும்பாங்க செம்பருத்தி கருவேப்பல வெந் இதையு. எண் போட்டு ஒரு நைட் செர் அது போட்டு அரைச்சிட்டு
ம்
என்ன போட்டு ஹேர்பக் மாரி போட்டுட்டு தாக்குனா முடி வளர்ன்னு கேள்விபட்டே
அப்டியா இப்போ நா வந்துட்டு அ ஒரு கரெக்டான இந்த மாரி பெரிய மாஸ்கெல்லா ட்ரை பண்ணாம ஒரு கரெக்டான ஒரு ஹேர் சீரம் ஒரு ரோல்லான் அந்த மாரி ட்ரை பண்ண எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க
கேர்
விஷ்கேர் நல்லா இருக்குமா
விஷ்கேர் நல்லா இருக்கு வேனா நா விஷ்கேரோட சீரம் ட்ரை பண்ணிருக்கே
ஓ உங்கள்கு ஹேர் குரோட் ல இருந்துச்சா
இருந்துச்சு ஆனா அதுக்கப்றோ காசு இல்ல வாங்கர்க்கு
இல்ல இப்ப வந்துட்டு அத ரொம்ப கிரீஸியா பீல் பண்ண வெக்குதா
பர்ஃபெக்டா இருக்கோ ம்
அப்ப ஹேர் மசாஜர்ல யூஸ் பண்ண என்ன அது அதனால யூஸ் என்னங்க ஹேர் மசாஜர்ல யூஸ் பண்றது
ஹேர் மஸாஜர் எல்லாம் வேஸ்ட்டு என்னய பொறுத்தளவு என்னனா ஹேர் ஆக்டிவ் அது வந்து அதுதான் அது வந்து ஹேர் மசாச்சுங்க பிளட் சர்க்குலேஷன் அதுக்கு வந்து நீங்க நீ வந்து எப்படி சொல்றது. பிளட் சர்க்குலேஷனு்க்கு அந்த மசாஜர் பிலெட் சா்குலேட் பண்றதுக்கு டெய்லி நைட் விட்டு தலைய நல்லா சீ வீட்டு படுத்தாள் சீவிட் பின்னல் போட்டாலே அதே ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு ஒரு அக்டிவிக் பண்ற மாதிரி ஒரு இதுதான் தல சீவுரது சீப்புல அந்த ஹேர் சோக் ஹேர் இது பிளட் சர்க்குலேஷனுக்காக இருக்க டூல்ஸ் வச்சு பண்ணாம சீப வச்சே பண்ணாலும் பெட் ப்ளட் சர்க்குலேட் ஆகும்
ஓ ஓகே ஓகே
உம் உம் எனக்கு இப்ப கொஞ்சம் நறய இருக்கு அதனால அதுல ஹேர் கலர் பண்ணால பெரிசியே
ஓ ஓகே ஓகே இப்போ ஹேர் கலர் பண்ணத வச்சு நீங்க என்ன நனைக்கிறீங்க முடி இன்னு எப்டி சொல்றது நீங்க பண்ணது நல்லதுன்னு யோசி இப்ப நீங்க ஹேர் கலர் பண்ணிட்டீங்களா இத வந்து நீங்க ஒரு குட் சாய்ஸா நனைக்கிறீங்களா இல்ல பேட் சாய்ஸா நனைக்கிறீங்களா
குட்டுன்னு நனைக்கில பேடுன்னு நனைக்கில ஆசையா இருந்ச்சு பண்ணிட்டேன் ஆனா பிரிஸி ஆயிடுச்சு பிரிஸியான மெய்ரு இது மெயின் ரீசன் நா ஹேர் கலர்ஸ் பண்ணதுனால இல்ல. ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணே அந்த ஷாம்பூனால ஆனா அந்த பிராண்டு நேம் தா வர விக்கிது. அந்த ஷாம்புனால ரொம்ப பிரிஸி ஆயிடுச்
ம்ஹூம் ஓ ஓகே ஓகே ஒங்க ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஸ் விஷ்யோ அப்டினா
கும்லீஸ்லா நாவப்படுத்தாதிங் பேசாம விடுங்க
ஏ என்னாச்சு
தூங்கலையா
தூங்கணு
ம் என்ன போட்டு உருட்டிட்ருக்கீங்க
நான் வந்து இப்போ ஃபிரிட்ஜ் இது கிச்சன்ல வந்துட்டு இது
திராட்ச இருந்தா கொஞ்சோண்டு குடுத்துட்டு போங்கக்கா நானு சாப் ஆ ஆ கூப்புடுச்சீங்கன்னா நானு சாப்டுவே ம்ம் சீக்கரோ வந்துச்சா பாருங்க பார்சல் வந்திரிச்சா என்ன பண்ற அ இல்லிங்க ஓ இந்த திராட்சையா இந்தாங்க இந்தாங்க பார்சல் நீங்களே வாங் கவா
ஏங்க உங்களுக்கு பார்சல் வேண்டாமா
பார்ஸ் எனக்கு கேப் வேண்டாம் நா நெனைச்சேன் இந்த கிரீன் கிரேப்ஸுன்னு
புரில
கிரீன் கலர்
ஓ அந்த கிரேப்
எங்க அக்கா என்னசை தீந்துருச்சுன்னு தெரிஞ்சா கொல்லுவா
என்னது
எங்க அக்கா எனிஷா
உம்
கிரேப் எடுத்து சாப்பிட்டோனு தெரிஞ்சா கொல்லுவா
ஓ ஓ பரவால்ல பரவால்ல உம் உம் சரி உங்களோட ஃபேவரிட் போர்சன் அவங்களோட கேரக் என்ன அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கு
என்னைய கேர் பண்ணிக்கிறது
உம் உம்
என்னைய கொழந்த மாறி பாத்துக்கிறது
ஓ ஓ
இதுதா ரொம்ப பிடிக்கு
ஆ
அதுதா ரொம்ப பிடிக்கு நீங்க யூஸ் பண்லேயோ சீரமோ சன்ஸ்கீரனோ பத்தி சொல்லுங்க பெனிபிட்
உம், நா வந்து இப்ப ஒரு போர்பிள் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கே
உம்
அது வந்துட்டு எப்படி சொல்றது அ ஃபேஸில் கொஞ்சு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது
உம்
அதே மாதிரி, ம் எப்படி சொல்றது ஒரு ஆயிலி ஃபினிஷ் இல்லாம ஒரு ஒயிட் கேஸ்த் எல்லா கொடுக்காம கொஞ்சு நல்லா இருக்கிற மாரி எனக்கு தோணுது, சொல்லப்போனா நா வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவான ஸ்கின் டோண் எனக்கு புதுசா ஏதோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப அலர்ஜிக் ரியாக்க்ஷன் காட்ட ஆரமிச்சிரு ஃபேஸ்லல்லா அந்த ப்ச் புள்ளி புள்ளியா வரு தெரியுமா ஆக் ஆக்னி மாரி, அதாவது பொறு பொறுன்னு வர ஆரம்பச்சிரு ஃபேஸ் சொல்லா, சோ அது கொஞ்சு, ப்ச் பிரச்சனை இருக்கனால நா மோஸ்ட்டா எந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணவு ரொம்ப பயப்படுவே அவ்வளவு சீக்கிரத்தில எதையுமே மூஞ்சுில கொண்டு போக மாட்டே
உங்க அக்காவ பத்தி சொல்லுங்க, கேக்கறே..
யார பத்தி
சேக்கேண்ட் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கில்ல பிஸ்னஸ்லா பண்றாங்கிள்ளே அவங்கள பத்தி சொல்லுங்க, ஏன்னா உங்ளோட கஸ்டமர் நானு
என்னது
அவங்களோட கஸ்டமர் தா நானே
கோ ஓகே ஓகே அவ நல்ல பொண்ணுதா குத்த சொல்றதுக்கெல்லா கெடையாது என்ன கொஞ்ஜொ பொழைக்க தெரியாத புள்ள இவ்ளோதா
ஏன் சொ இப்புடி சொல்றிங்க?
ஆமா யாருகிட்ட என்ன பேசணுன்னே அவளுக் தெரியாது நல்ல ஒரு மைண்ட் செட் இருக் அவளுக் க்கு நல்ல ஒரு டேலண்ட்ருக்கு அத அவ நல்லா யூஸ் பண்ணிக்கிறா ஆனா யூஸ் பண்ணத எப்டி சொல்றது உம் நல்லா அர்ன் பண்றா ஆனா இத தேவையில்லாத விஷயத்துக் செலவு பண்ணிர்றா
அ எந்த மாரி விஷ்யொ
உம் எப்டி சொல்றது உம் உம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்ங்க ஓவ்ரா செலவு பண்றத் ஆனா அவ்ங்க யாருமே அவனுக் திரிப்பி அதெல்லா எதுமே பண்ணமாட்டாவ அது ஒண்ணு பண்றா தப்பு பண்றா அதே மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போம்போது எல்லாருமே தா காஸ் போட்ணு ஆனா அவ மட்டு காஸ் போடுவா யாரோ ஒரு ஹெல்ப்புன் சொல்லி பத்தாய்ரூவா கேட்டா எடுத்து குடு த்ருவா
ப்போ அவ்ளோ காசு வச்சிர் பாங்ளா
ம் அவ்ளோ காசுன் சும்மா சொல்ற இருந்துச்சுன்னா குடுத்துருவா அத பத்தி யோசிக்கமாட் டாவார் அடுத்த செகென்டு அவ என்ன பண்ணுவான்னு யோசிக் மாட்டா பைத்தியகார் ஐ மீன் அவ வந்து குடுத்துருவா யார் கேட்டாலு அந்த மார்
சேரி சேரி டை வேறாச்சி
பொழச்சு அத வச்சி பாத்துக்க தெரியல அவளுக்கு
ஓ ஸ்பீக்கர் வேற போட முடியாதாங்க
ஆமா
சேரிங்க சேரிங்க எட்டு நிம்ஷோ ஆய்ர்ச்சி இப்பவே
என்னது
எய்ட் மெனிட்ஸ் ஆய்ச்சி
அதுதா அஹ் ஹா
ஒங்க காலேஜ் பத்தி சொல்லுங்க ம்
அஹ் ஹலோ
ஒங்க காலேஜ் பத்தி சொல்லுங்க
என்னோட காலேஜ் எனக்கு காலேஜ் போனா எனக்கு எப்டி இருக்கணுன்னா காலேஜ் போன ஒடனே ஒர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்குள் கெடைக்கணு நெ நெனைக்கிறம் ஆனா அதுக் கெடைக்குமா என்னனு எனக் தெரியல
உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்
அப்படிங்ளா செரி செ ம்
கு ஃப்யூச்சர்ல எதோ ஃப்யூச்சர் எப்பிட்ல்லாருக் கோன்னு ஒரு ஆசருக் கும்ல அத பற்றி சொல்லுங்க
எனக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஜாப் இருக்கணும் அதாவது எனக்கு மெடிக்கல் ஃபீல்டல எனக்கு ரொம்ப புடிக்கும். எனக்கு அது வேல அடே எப்டி சொல்றது ஒருத்தங்ளுக்கு ஒருத்தங்க கஷ்டமான நிலையில இருக்கும் போது அவுங்ளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவுங்கல நம்ம கியூர் பண்ண வைக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷ்யம்.
மெடிக்கல் ஃபீல்ல இ ரொம்ப புடி
எனக் மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டு ஹார்ட் கேர் ரொம்ப பிடிக்கும் கார்டியாக் கேர்.
உம் அது நா அப்புட்னா ஏன்னா ஆட்ஸ் நா அப்டியே டோட்டலா சயின்ஸ் டு பத்தி ஒண்ணுமே தெரியாம அப்படிய ஆட்ஸ் அக்கௌண்ட் மாரி ஃபீல்டு நச கொஞ்ச அந்த மாரி ஃபில்டா
அதுதான் எனக்கு வந்து இந்த இப்ப எப்டினா அ கார்டியாக் கேர் அப்டினா அதுல நறையா ஃபீல்டு இருக்கு ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு கார்டியாக் கார்டியாட்ரெசப் இது வந்து மறந்துட்டேனே கார்டியோலெஜிஸ்ட் கார்டியோலெஜிஸ்ட் அப்டின்னா அவுங்க வந்து ஆர் டாக்டர் ஓகேங்ளா ஒரே நிமிஷோ அம்மா கூப் ப்புட்றாங்க உங்குள்கு நா அப்பறமா கூப்புட்றே
அப்டிங்க்ளா சேரிங்க